சொன்னாங்க வணக்கம் நலமாக இருக்கீங்களா
பைன்
உம் சரிங்க சரிங்க அப்போ ஆ என்ன சொல்ல வந்தோனே லாஸ்டா இன்னு நம்ம முடிச்சோன் தெரியல எனக்கு
உ மழையில இருந்து உ விக்ரம் மூவி சொன்னீங்க என் அந்த மூவி நேம்
அது என்ன மூவி அது உங்களுக்கு தெரியுமா கூட என்ன விசம்
ஏ இப்ப வந்த இப்ப வந்த மூவியா இல்ல ஓல்டு பழைய மூவியா இப்ப வந்த மூவியா
பழைய மூவி தா இந்த ஒரு மாரி கொடிமாரிலா இருக்கு மலையில விக்ரமா யாருன்னு தெரியல எனக்கு சரியா ஈரோலாம் அதுல போய்ட்டு கிளிச் ாம் போயிட அவனுக்கு உடம்பெலா சாங்கு கூட ஒரு சாங்கு வரும் அந்த சாங்கு
அப்டீங்ளா
சரியா எனக்கே தெரியல
உம் கொடியில இந்த இது ரா ராவணன்
ராவணன்னா எனக்கு சரியா தெரி
இது ஐஸ்வராய் இருப்பால
ஆ அதான் அந்த உடம்பல்லா கீச்சின்னு ரத்தல்லா வரு அந்த ஈட்டி மாரி வச்சுக்கிட்டு போவான்
அப்டிங்களா அதாவது ஐஸ்வரராய் எப் ப்பலா கீரோனியா காட்டு சிரிக்கி அந்த மூவியா காட்டு சிரிக்கி காட்டு சிரிக் க்கி காட்டு சிரிக்கினுவருமே அந்த சாங்
சரியா தெரியலங்களே சரி அது நம்ம இன்னோனுவாட்டி அது சச் ணி என்னன்ட்டு நா பா நானே பாக்குறே அது என்னன்ட்டு இது அந்த மாரி மூவில்லா நல்லா இன்னொரு மூவி எலி இதெல்லா வந்து காமெடியா இருக்கு
உம்ம்
இதல்லா அதுலதா எனக்கு தெரிஞ்சு வெடிவால எல்லா எனக்குல்லா அப்பதா எனக்கு புடிச்சுது அந்த எலி படம் பாத்துதா ஹலோ கேக்குதுங்களாங்க
வானத்தை போல நல்லா இருக்கு சூரிய வம்
ஆ சூரியவம்சம் அதெல்லா வேற லெவலு
வேற லெவல் மூவி வானதா த்துப் போல சூரியவம்சோ அப்டி எப்டி சொல்றது ஃபேம்லியா உக்காந் பிருஞ்சுருவாங்க நைட்டு பெண் டிரைவுல
அந்த படோலா வந்து பாக்கவே நம்ம எவ்ளளோ டைம் பாத்தாலு இப்ப கூட இப்
இப்ப கூட நா திருப்பி போ போ ஆமா நாலா பாப்ப
அவ்ளா ஆமா அவ்ளோ நல்லா அழகா இருக்கு
நம்ம ஃபேம்லி மூவி இல்ல
ஆமா ஃபேம்லி மூவி ஃபேம்லி மூவி எனக்கு ரொம்பா புடிக்கு எனக்கு
நல்லா இருக்கு அந்த எடோ பிளேஸ்லா
அதுதா சொல்ற எனக்கு என்ன எனக்கு வந்து மூவி எனக்கு பாக்கணுனா வில்லேஜ்ல எடுக்குற மூவி ஒரு நேச்சுரலா இருக்க நேச் நேச்சுரலா பாக்குற மாதிரி இருக்கணுமா அப் அது நல்லா இருக்கு பாக்குறத்துக்கு
ம் ம்
ஆ வேற இப்போ அப்புறோ என்ன வீட்டாண்ட எதுனா ஸ்போர்ட்ஸ் விளையாடுறது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது இந்த மாரி எதுனா கேரம் விளையாடனுமா
அ அந்த ஸ்போட்ஸ் வந்து எனக்கு வந்து சிலம்பம் மேலதா இன்ட்ரெஸ்ட்டு
சிலம்பமா சூப்பர் சூப்பர் நல்லதுங்க ஆனா நீங்க இது வரைக்கு ஸ்கூல்லயே நாங்க எனக்கு சிலம்போ கிளாஸ் அந்த மாரி எதுனா போயிருக்கீங்களா இல்ல இப்
இல்ல எனக்கு வந்து ஆறாவது படிக்குற அப்போ வந்து அண்ண வந்து சொல்லி குடுத்தாங்க
ஆ ஆ ஆ நல்லது
ஒன் இயர்ஸ்ஸா சொல்லி குத்தாங் கண்ண அதுக்கப்புறோ நானு வந்து நடுவுல வந் ந்த ம்ச் வெளிய பண்ட்டு அதுக்கப்புறோ டென்துல வந்து இங்க பார்க்காண்ட வந்து மாஸ்டர் ஒருத்தவங்க எங்க அவர் வந்து எல்லா பசங்களுக்கு சொல்லி குடுத்துருந்தார் ரு அதாவது அவங்க ஏரியால சொல்லி் குடுத்துருந்தாரு அவங்க ஏரியால வந்து அது கொஞ்சோ டிஸ்டர்பன்ஸா இருந்ததுனால ஸ்ப்பார்காண்டா வந்துஸ் சொல்லி குடுத்தாங்க
நல்லது நல்லதுங்க ஆ நல்லது நல்லது
அப்பத் ஜாயின் பண்ண ஒரே ஒரு காம்படிஷன் மட்டு அவுட்டருக்கு போயிட்டு தோத்துட்ட இருந்தாலும் காம்பட்டீஷன் போயிட்டு கலந்துட்டு வந்தேன் ஒரு த்ரீ பாயிண்ட்ஸ் ல டிஸ்டிக் க தேர்ட் என்னமோ சம்திங் போயிடுச்சு
அப்டிங்களா சூப்பர் சூப்பர் நல்லது நல்லதுங்க
அதுக்கப்புறம் காம்பட்டீஷன் வெளியே விடலை வீட்டுல போறேன்னு தான் சொன்னேன் வீட்ல விடல அதுக் அப் இப்ப வந்து இப்ப வந்து டெக்சைலு திருப்பி போய் பிராக்டிஸ் பண்ணும் காலேஜ் போறதுனால டைம்மும் செரி தாலு அவுங்க வந்து
ஆனா பட்டு
பசங்க அதனால அவுங்களுக்கு பசங்களுக் செவன் தேர்ட்டி கூட வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் கெழம்பிட்டு போயிருவாங்க எனக்கு வந்து எயிட் டுவெண்டிக்கு எங்க பஸ் வந்துரும் நம்மளுக்கு செவன் ஓ கிளாக் மேல எல்லாம் செட் ஆவாது அதுக்குள்ள பிராக்டிஸ் பண்ணி முடிச்சுட்டு வெளிய வந்துட்டேனா ஓ கே டைமிங் செட்ட ஆவல டைமிங் செட் ஆயிடுச்சுன்னா போலாம் திருப்பி
நல்லது நல்லதுங்க இன்னும் என்னன்னா நீங்க இப்போ அ நம்ம வீட்டு மேலயே சும்மா ஒரு ஒரு ஆர்வம் வரும் நம்ம வீட்டு மேலேயே தனியா கூட ஒரு கம்பு கம்பு வேணாட்டு
இருக் இருக்கு சேமோ ஸ்டிக் இருக்கு மேல வந்து எங்க வீடு வந்து செ கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் மேல டெரஸ் அப்படி அது சின்ன இதுதான் ஸ்கொயர் பீட்டா தான் இருக்கும் நம்ம எதனா கழித்த மாதிரி அந் இந்த சைடு விழுந்தாலும் ப்ராப்ளம் யாரு மேல விழுந்தனாலும் அதான் பார்த்து சுத்தணும் என்னன்னு அடைக்கி சுத்துறதும் இருக்கு இருந்தாலும் சீரியஸ்சா இருக்காது கிரவுண்ட்ல சுத்துற மாரி இருக்காது
ஓ ஓகே ஓகே ஒரு ஸ்டேட்டர்ஜினா இருக்காது நம்ம என்னதான் இது பண்ணாலு
ஆமா நம்மளுக்கு ஃபுல்லா கொடி வேற இருக்கு இருக்குமா அது எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு தா சுத்தணு
ஓகே
எவ்வளவு நம்ம இது பண்ணாலு கம்ஃபர்டபுளா இருக்காது ஆமா கம்ஃபர்டபுளா இருக்காது கம்ஃபர்டபுளா இருந்த சுத்தலா பிராக்டிஸ் பண்றது வந்து இதுவா இருக்காது ஒரு ரெண்டு மாதிரி டச்சுல இருந்ததுனா பண்றதுக்கு நல்லா இருக்கு
ஓ ஓகே ஓகே புரியுது புரியுது புரியுது புரியுது நல்லது நல்லதுங்க வேற நீங்க இப்போ உங்களுக்கு ஆ எனக்கு இந்த மாதிரி படிச்சுட்டு எனக்கு இந்த மாதிரி ஒரு போஸ்டிங்ல போனோ இந்த மாதிரி போனோ அந்த மாதிரி ஏதாச்சு உங்களுக்கு ஏதாச்சு ஆசை ஏதாச்சு இருக்கா
வந்து இப்போதைக்கு பி டெக் படிக்கிறே ஆர்ட்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் டேட்டா சயின்ஸ் ஏ ஐ எஸ்
ஓ ஓகே ஓகே ஓகே விஜய்யா ஆ புரியுது புரியுது
அது ஒரு ஃபோர் இயர்ஸ் கோர்ஸ் இன்ஜினியரிங் கோர்ஸூ அது முடிச்சுட்டுக்கு அப்றோ எனக்கு ஐடியாவே இல்ல என்ன பண்றது ஏன்னா நா ஒரு பயோமேக்ஸ் ஸ்டூடெண்டட் வேற
ஓ ஓகே ஓகே
படிச்ட்டு வந்து இங்க வந்து சி எஸ் படுகிற
ஓஓ எல்லாம் மிக்ஸ் பண்ணி படிக்கிறீங்க நல்லது தாங்க எல்லாமே தெரிஞ்சு வச்சுகிட்டா நல்ல இருடா
ஆ பயாலஜி வந்து எனக்கு டுவெல்த் முடிஞ்சதுக்கு அப்புறமே இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு பயாலஜி மேல அதனாலே சரி பயலஜீவ வோனா அதுக்கப்புறம் அப்றோ மெடிக்கல் வேண்டா வேற‌ ரிலேட்டடா பாக்கலா அப்டிதா பாத்தா சி ஸ் இரு
ஆனா நீங்க வந்து பிளஸ் ஒன் பிளஸ் டூ பயோலஜி கஷ்டமான குரூப் எடுத்து இப்ப சி எஸ் வருது அதுல கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து அழகா இப்டி ஈஸி
ஆமா ஈஸியா வந்திருக்கா ஈஸியா வந்திருக்கலா இப்ப ஒரு தாட் என்ன நா பயாலஜி எடுத்தா எந்த ஃபீல்ட வேனா போலாம் அந்த டைம் அப்புன்னேதா இழுத்தே
நல்லது தாங்க நீங்க படிச்சது நீங்க படிச்ச படிப்புக்கு நல்லதுதா ஒன்னு வேஸ்ட்டா போகாது வீணா போகாது என்னன்னா இப்போ நீங்க ஒரு பீல்டு நம்ம அப்பயே ஒரு ஜட்ஜ் பண்றோ இப்ப என்னன்னா இப்பனால இப்ப என்னன்னா இப்ப ந வந்து இப்போ என்னோட ப் இது என்னன்னா இப்ப நம்ம ஃபஸ்ட ஒன் ஃபஸ்ட்ல நம்ம வந்து நார்மலா ஹிஸ்ட்ரி படிக்கிறோ ஹிஸ்ட்ரி படிச்சுட்டு நெக்ஸ்ட் நம்ம என்ன படிக்க போறோ டிகிரி அப்பயே நா ஜட்ஜ் பண்றோ ஹிஸ்ட்ரி படிச்சுட்டு நம்ம என்ன படிக்க போறோனா பி ஏ எக்கனாமிக் படிக்க போறோ பி ஏ பி எ முடிச்சு பி ஏ
அது மாரிதா வந்து நானா எனக் எடுத்தேனா சரி நம் பயாலஜி எடுத்ததுக்கப்புறோ நம்ம மெடிக்கல் சைட் போயிட்லா அப்டின்னு எடுத்து தேஆனா நீட் எக்ஸாம் இருக்கு இ நீட் எக்ஸாம் தா பெரும் பாடா இருக்குது
ஆமா அது ரொம்ப கஷ்டமா இருக்
இப்ப வந்து பாஸ் பண்ணி உள்ள போனாலு லாக்ஸ் கனக்கா கொட்டி தா காலேஜ் சேர்ற மாதிரி இருக்கு எங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு தெரியல உள்ள வந்ததுக்கு அப்புறந்தா எல்லாமே தெரியுது
ஆமாங்க அதுதா நம்ம நம்ம நீட் என்னாலு வந்து கொஞ்ச காசு எப்பேர் பண்ற மாரிதா இருக்கு பட் இருந்தாலு நம்ம மார்க் கொஞ்சோ
அதாவது லவல்த் சே பசங்க எல்லா எப்டின்னா லெவல்த்லயே வந்து நீட் கோச்சிங் கிளாஸ் போயிட்டு அப்போ ஒரு டெஸ்ட் அட்டம் பண்ணுங்க டுவெல்தல வந்து ட்வெல்துல முடிச்சதுக்கப்றோந்தா அட்டம் பண்ண முடியு இருந்தாலு லெவன்த்ல இருந்து படிக்குதுங்க பசங்க எங்களுக்கு அதுல்லா தெரியாது அதத வெளிய சென்டர்ல போய் படிக்க ல்லங்க நல்ல அமௌண்ட் இருக்கற பசங்க வந்து லாஸ்க் கணக்குல வந்து தண்ணி தங்கி படிக்குதுங்க எங்களுக்கு வந்து நா படி கவர்மெட்ஸ்கூல் அங்கயே நீட் கோச்சிங் அங்கே வந்து கொடுக்கும் போது புரிஞ்சுக்கணு இத வேலைக்காவாது நம்ம வெளிய எடுத்து படிக்கணு அப்படில்லானா ஒன் இயர் ட்ரா பேக் பண்ணி இது படிச்சி வரணு அவ்ளு படிச்சோ இப்ப பாருங்க நீட் எக்ஸாம்க் வந்து டேப் ப்பே லீக் ஆய்ச்சுனால த்ரி திருப்பி நீட் எக்ஸாம் வச்சா க்கங்க உள்ள அப்ப படிச்ச பசங்களுக்கு என்னாகனு ரக்ஸ் தா ஆகு பசங்க இல்ல நம்மளுக்கு வேண்டா நம்ம வந்து வேற எதுவா போய் நா அப்டினா மெடிக்கலே நா வெறுத்துட்டே அதுக்கப்றோ சொன்னாங்க பிசியோதரபி பிசியோதெரிபி எடுக்கலானு பார்த்தே ஆனா வந்து வீட்ல வேணான்ட்டாங்க பிசியோதெரபி அப்றோ யோசிச்சே சரி வேண்டா பிசியோதெரபி வேண்டா சைக்காடிஸ்ட் எடுன்னாங்க எனக்கு வந்து மெடிக்கல் வேண்டான்ற மாரி ஆயிடுச்சு அதுகப்றோ ஹஸ் சி எஸ் வந்து சி எஸ் வந்ததுக்கு அப்றோ ஒரு ஆள் ஒருநாளு சே ஏன்ட இந்த கோர்ஸ் எடுத்தோன்னு பரவால எடுத்துட்டோ ஒன் இயர் முடிஞ்சிச்சு செகண்ட் இயர் அக்க போறோ எதுனா கத்தினாச்சு வெளிய வந்துரலா
உம் உம் நல்லது நல்லதுங்க
உம் ட்ரை பண்லா
ஆ நல்லது நல்லது அப்டியு ட்ரை பண்ணுங்க நல்லது தா தப்போ ஒன்னு இல்ல
ஆ எதனா கடைச்ச எதனா இல்லக் இல்ல இது கடைச்சிதுனா உள்ளப்பேரலா
ஓ லக்கு லக் லக்குன்றது விட
இத விடா படிக்கிரத்துல தா இருக்குது
ஆமா இப்ப என்னன்னா நா வந்து ஸ்கூல் படிக்கிறப்ப ஒரு போலீஸ் ஒருத்தர் இருந்தாரு ஓகேங்ளா ஜஸ்ட் ட்டு அவர் வந்து பெரிய போஸ்ட்னல பி சி தா நார்மல் பி சி தா பட் என்னன்னா அவரு கைய்ல வந்து ஃபுல்லா ஓ லெஃப்ட் ஹண்ட்ல ஃபுல்லா இந்த ஷோல்டர் வந்து கை ஃபிங்கர் வரைக்கு டேட்டொ போட்டு வச்சிருந்தாரு
உம்
ஆனா அந்த நா டோட்டொ பாத்துட்டுஅப்றோ நா கேட்டே நா அப்போ வந்து ஸ்கூல் லெவல்தோ என்னமோ சம்திங் படிச்சிட்டு இருக்கே அப்போ நா போயிட்டு அவர்கிட்ட போய் பேசுறே சார் சார் கவர்மெண்ட்ல இருக் காங்க கவுர்மெண்ட்டு ஜாபு வந்து டேட்டு போட்டா கெடக்காதுன்னு சொன்னாங்களே அப்ப நீங்க மட்டு டேட்டூ போட் றீங்களே எப்டி உங்களுக்கு கெடச்சது நா போய் கேக்குறே அதுக்கு அவரு என்ன ஆன்சர் பண்ணாருனா கவுர்மென்ட்டு வேலைக்கு வந்து முன்னாடி நம்ம கவுர்மென்ட் வேலைக்கு நம்ம வா போறோன்னா அந்த டைம்லலா டேட்டோ குடுத்து குத்திட்டு இருக்கூடாது பச்சல்லா குத்து கூடாது ஆனா நம்ம கவுர்மென்டு எதனா பண்ணிக்கலா அப் டின் சொன்னாரு அதுக்கபுறமா அவர்கிட்ட நா பேசுறே இந்த மா ரில்லா போட்ருக்கீங்ளா சார் உங்கள எதுவு இப்ப எஸ் ஐ அவர் அந்த மாரி எ துவு உங்கள எது கேக்கலயா இப்டி போட்டு வச்சிருக்கியே அப்டி போட்டு யாராச்சு உங்ள இது பண் அப்டில்லா யாரு கேக்கல ஆனா நா பாத்தீங்கனா நா வந்து நா உங்கள மாரி நா எ ப்டி சொல்லறதுன்னா நா நார்மலா படிச்சு டென்த்தே நானு ஃபெயில் ஆயிட்டு அட்டம்ட்டு போட்டுதா நா வந்தே அந்தமாரி செயிச்சுதா நானு அந்தளவுக்கு நா நீங்க பாக்குற மாரி போலீஸ்னா ரொம்ப அந்த மாரி நா இல்லவே இல்ல பட் இன்னானா நா எக் ஸாமுக்கு வந்து போயிட்டு எழுதுனே எனக்கு லக்குல கெடச்சுது அப்டின்னாரு ஆனா அது பாத்தீங்கனா அவர் சொன்னது ஒம்போது வருஷொ எட்டு வருஷம்
அப்பருந்தது வந் து வேற இப்ப இரு க்குற இது வேற இப்ப டி என் பி சி க்குன் நெறைய பேர் வந்து டஃப் குடுக்குறாங்க போ போக வேகன்சி கம்மியாவு டி என் பி சி குள்ளயே
இப்பல்லா வந்து பாத்தீங்கனா லக்குன்றது ஒன் பர்சன்டேஜு தா மீதி நைன் நைன்ட்டி பர்ஸ ன்டேஜு எஃபர்ட் போட்டா மட்டு தா அதன அப்போ வந்து ஃபி ஃப்டி மச ஃபிஃப்டி ஃபிஃப்டி தா அப்டிந்தது அவர் அது கூட நா எ து படிக்கல நா லக்குலதா நா வந்தேம்பி‌ எதோ ஒருத்தரு நூத்துல ஒருத்தரு அந்த மாரி அவர் ஒரு ஆளா போனவரு
அப்ப இருந்தது வந்து அதிகமா தெரியல யாருக்கு டி என் பி சி ஒரு எக்ஸாம் இருக்கு அப்டின்னு
யாருக்கு தெரியாது அப்ளேவு பண்ண மாட்டாங்க எல்லா
அதுதா அப்ப வந்து தெரில ஆ அந்த மாரி இருந்துருப்பாங்க இது இப்ப வந்து எல்லா என்னென்ன எக்ஸாம் வருது எல்லாமே தெரியுது எல்லாத்தையு ஒரு அட்டம் போடுவோ அப்பிடின்னு இருக்காங்க
நம்க்கு தெரியாதது இன்னோடி இருக்குது எக்ஸாம் அதுவு பல பேர் பல பேருக்கு தெரிஞ்சிவு மட்டுதா யூஸ்
ஆமா நா நானு அதே மாரி தா வந்து கால் கட் பண்ட்டு கூப்பறே
ஓகேங்க
கட் பண்ட்டு கூப்போறே
நன்றி